உம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நான் நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் எப்டி இருக்காங்க
எல்லோரும் நல்லா இருக்காங்க தோழி நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்டீங்களா
இல்ல தோழி இனிமே தான் தோழி சாப்பிடணும் நீங்க சாப்
இல்லை இதுக்கப்புற்தா சாப்பிடணு என்ன சமையல் இன்னைக்கு இ
பிவ் கொழும்பு தோழி
உஹம் எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆமாங்க தோழி
உம்
நீங்க நம்ம வீட்ல விப்பீங்களா தோழி எப்டி செய்றது ஆஹ் கண்டிப்பா சொல்றேன் தோழி கேக்குறீங்காளா சொல்றே
ஆஹ் சொல்லுங்க
என்னன்னா நம்ம நார்னக்காரி வந்து வெங்காயம் போட்டு உப்பு மிளகாதூள் போட்டு வேக வச்சு என் தோழி மல சாரி மல காச்சல் கிடையாது கரியோ இஞ்சி உண்டு போட்டு வேக வச்சிடணும் ஆ மஞ்சத்து ச
ஆஹ்
மஞ்சள்தூள் போட்டு வேக வேக வச்சிக்கிட்டோம் வேக வச்சுட்டோம் அதுல ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு சிம் பண்ணிட்டோம்னு நினைச்சுகோங்களா விசில் விட்டோனோ நல்லா இருக்கும் தோழி அந்த வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி இருக்குல்ல தோழி அது நல்லா அரைச்சி வச்ச வச்சு பன்றது தனியா மசாலா வந்து வேன்னா கொஞ்சம் கடாயில வந்து தனியா தூள் தனியா இருக்குல தோழி தனியா பட்ட கிராம்பு சோம்பு இந்த வர மிளகா இருக்குல தோழி ஆமாங்க தோழி அரச்சிருவன் அது தனியா அரச் ச்சிறந்தலி அத அரச்சி வச்சிருவே அதுவு தனியா வந்து நல்லா வந்து வேக வைக்கிற மாரினா வேக வறுக்கற மாரி வறுத்து அதுவும் அரைச்சு தனியா வச்சிருவவேன் தோழி அப்புற என்ன ஊசி இந்த அரச்சி வச்சிருக்கோம்ல தோழி அந்த தக்காளிய அத அப்டியே ஊத்திட்டு நல்லா வந் து வதங்கனக்கப்றோ வதங்கனதுக்கப்றோ இப்ப அந்த கறி வேக வச்சிருக்கோ அத்தோட தண்ணியோட இதுலயு வந்து நல்லா பண்ணி போட்டுருவே தோழி
எத்தன விசில் விடுவீங்க நீங்க அதுக்கு
கறி கறி மட்டும் வேகறுதுக்கு அஞ்சு விசி ல் விடுவே அதுக்குள்ள இங்க தக்காளி எல்லா இருக்குல்ல தோழி அத வந்து ரெடி பண்ணிடுவே தோழி தக்காளி ரெடி பண்றது இத ரெடி பண்றது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா சமைக்கிறப்போ கொஞ்ச நல்லா இருக்கு தோழி டக்கு நம்ம சீ க்ரோ சமைச்சு முடிச்சிடலா அந்த விசில் ப்ரெஷர் வரதுக் குள்ள இதை முடிச்சிடலா தோழி நம்
ரைஸுக்கு சாப்ட்டுக்கலா நம்ம சப்பாத்தி தோச அதுக்கு கூட சாப்ட்டுக்கலா இல்ல
ரைஸுக்குதா தோழி சாப்ட்டுக்கலா சப்பாத்தி தோச எல்லாத்துக்குமே சாப்ட்டுக்கலா சப்பாத்தி தோசன் சப் அதா ஒருவேள தோச இட்லினா கொஞ்ச வந்து தண்ணியா வச்சுக்கலா தோழி கொழம்ப அதே நம்ப சாப் பாடுக்குனா கொஞ்ச திக் கா வச்சுக்கலா புரியுதுங்களா இப்ப நம்ப நம்ப கொஞ்ச கொஞ்ச வீட்ல ஒரு ஒரு ஒரு ஒரு வீட்ல ஒரு ஒரு மாரி சாப்டுவாங்க இப்ப நம்ப வீட்ல எப்டினா நம்ம டிஃபனுக்குனா கொஞ்ச தண்ணியா சாப்ட்டா நல்லாருக்கு நம்ம ஏன்னா கலக்கி இப்ப இட்லின்னா நமக்கு வந்து இதுவே வந்து இந்த மாரி கலக்கி சாப் சாப்பறது உண்டு பாத்துருக்கீங்களா நாம எப்பவுமே அப்டி சாப்பறதுண்டுல்ல அந்த மாரி சாப்ட்ருவோ அதுவே பெருசா வந்து எப்டி சொல்றே எதுவுமே வந்து பண்ண மாட்டோ
ஆனா அப்டி சொல்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் இட்லினா வந்துட்டு கறிக்குழம்பு அதுதா அதோட மெயின் அதே மாரி அது என்ன கறி கொழம்பா இருந்தாலு ஆனா கறி கொழம்பு இருக்கணு அந்த மாதிரி
கு சாப்டுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்ச நல்லா இருக்கும் தோழி
ஆனா எனக்கு வந்து இந்த தண்ணியான இது இருக்கிற மாரி பிடிக்காது எனக்கு கொஞ்ச கட்டியா இருந்தாதா சாப்டும் போது ஓகே நல்லா இருக்கு தண்ணியா ஆனா அதுல டிப் பண்ணி ஏதோ தண்ணிய தொட்டு சாப்டுற மாரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு இல்லையா
இல்ல தோழி எனக்கு எப்டின்னா புடிக்கறதுன்னா எனக்கு சாப்டுறதுக்கு திக்கா இருக்கணு தோழி ஆ டிஃப் சாப்பாடுக்கு அப்புறோ வந்து நம்ப ரைஸ் து இப்ப ரைஸ்ல வந்து சாப்பாடுக்கு அது வந்து பிரியாணி செய்றோ அதுக்கெல்லா வந்து கொஞ்சோ நம்ம தொட்டுக்குறது ஏன்னா ஏதாச்சி கொழம்பு மாரி ஊத்தி சாப்ட் டணு இல்லனா அதுவு வந்து திக்கா இருக்கணு தோழி அதுவே வந்து எனக்கு டிஃபனுக்குனாவே ஆமாங்க எனக்கு டிஃபனுனாவே எனக் இது மாரி என்னோட
உம் திக்காரந்தா கொஞ்ச நல்லா டிப் பண்ணி அத முக் கி நல்லா சாப்புறதுக்கு ஒரு மா நல்லா இருக் கொல்லயா
உம் உம் எனக்கு திக்கா நீங்க சொல்லுது ஓகே அது உங்ளோட டெஸ்டா இருக்கும் போல ஆனா எனக்கு ஆ சில பேருக்கு எனக்கு எப்பவ்மே வந்து இந்த மாரி செஞ்சா புடிக்கு தோழி
எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஆமா எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கு தண்ணியா புடிக்கு எனக்கு மட்டுதா கொஞ்ச கட்டியா
கட்டி குடுத்த அவ எனக்கு சாப்பாடு கேட்டனா அது நம் ம்‌ப வந்து ஸ்டிஃபன் நாவெ எனக்கு தண்ணியா இருக்கனு தோழி சாப்பானா திக்கா இருந்தா எனக் புடிக்கு ஏனா அது ஊத்தி கலக்கி சாப்புடும்போது நம்பளுக்கு நல்லாருக்குன்ற மாரி இருக்கு
ஓகே ஓ
நீங்க என்ன கொழம்பு நீங்க இப்ப லஞ்சுக்கு என்ன ச தோழி சா மத்தியான உணவுக்கு
மதிய உணவுக்கு தெர்ல வீட்ல எதா செய்வாங்க அம்மா அத செஞ்சா குடுத்தா சாப்டுவே அவ்ளதா இல்ல வாசன பிரியாணி பிரியாணி செய்ற மாதிரி இருக்கு எனக்கு என்னவோ எங்க வீட்ல பிரியாணி மாரிதா இருக்கு
பரவால்ல பரவா
இங்க நா மார்னிங் கறி வாங்குனாங்க அம்மா அதனால பிரியாணி தா செய்வாங்கன்னு எனக்கொரு தோணுது
கறி வாங்குனா கறி கொழம்பு வக்லா
இல்ல இல்ல ரொம்ப நாளச்சு பிரியாணியால ஆச்சு வீட்ல செஞ்சு அதனால அவுங்க அப்டி செய்வாங்களோ எனக்கு பிடிக்காத ஒண்ணுனா இந்த கறி சாதொந்தா கறி எதுமே புடிக்காது எனக்கு சிக்கனு கோழி அ எனக்கு சிக் கனே புடிக்காது
ஏ தோழி அப்
எனக்கு அது என்னமோ தெரில எனக்கு சிக்கன பாத்தாலே ஒரு அலர் ஜி மரி சிக்கன் பிடிக்காது ஃபிஷ் பிடிக்காது நான்வெஜ்ஜே புடிக்காது ஃபுல்லா வந்து தா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது சாம்பார் ஹலோ தயிர் சோறுன்னா ரொம்ப புடிக்
எங்கன்னா போயிடுங்க தோழி கறி சாப்பிடாத வாழ்க்க என்ன வாழ்க்க தோழி
எனக்கு புடி எங்க வீட்டுல வந்து ஏழு ஏழு நாள் இருக்குனா ஏழு நாள் ஆறு நாள் நான்வெஜ் ஒரு நாள் வெஜ்
ஆமாங்களா அதனால உங்களுக்கு வெறுத்து போச்சு
ஏன் அதனால அப்டி இருக்கலா எனக்கு அப்பேல இருந்தே அவ்ளோ அது அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த அளவுக்கு நான்வெஜ் மேல
சாப்றதுக்கு
வீட்ல எல்லாரு விரும்பி சாப்டுவாங்க
அவுங்களுக்கு புடிச்சிருக்கு சாப்பறதுக்கா சரிக்கண் நான் எனக்குமே புடிக்கு தோழி எனக்கு வாரத்துல ஏழு நாள் கொடுத்தலா நானு உங்க வீட்ல ஒரு ஆள் மாரிதா அந்த அளவுக்கு நான்வெஜோட பிரியர் ஃபஸ்ட் அப்டிதா இருந்து தோழி உங்கள மாரி நா மோசமா நான்வெஜ் எடுக்க என் கணவர் வந்து நல்லா என்னோட கணவர் வந்து நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்றதால எனக்குமே அது வந்து அப்டியே பழகிடுச்சு தோழி
மேபி அதனால இருகலா ஆஹ்
எதுக்குமே வந்து நல்லா வந் அத என் சாப்றது வந்து யோசிபன்ன நம டெய்லி அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது நம்ம சாப்றதுக்கு இப்ப வந்து நல்லா வந்து சாப் சாபுடலா
எனக்கு அந்த மாரி எனக்கு அது என்னமோ தெரியல ஹோட்டல் போனா கூட சில பேர் எல்லாம் பாத்து டெம்ட் ஆகி வாங்கி சாப்டுவாங்க எனக்கு அத பாத்தாலே ஒரு மாரி ஒமட்டல்லா இருக்கு ஒரு மாரி புடிக்கல எனக்கு அத பாத்தாலே
சாப்ட வேணாண் அ
பேரு சாப்டுவாங்கல்ல அந்த இதுலல்லாம் நல்லா இதுல பாப்போம் வீடியோஸ் கெலா நெறையா பேர் அங்கங்க இங்க வாங்கி சாப்டாங்கோன் அதலா பாக்கும் போது சா நூறு ஆச இருக்கோ ஆனா வீட்ல இருக்கறவங்க பாத் ச்ச ஆனா இ ஈ நோ வ வேணா எனக்கு வேணா அப்டி தோணுது
வீட்ல செய்றபோ புடிக்க மாட்டுது
ஆனா எங்க வீட்ல வந்து சம்மையா செய்வாங்க எங்க அம்மா எல்லாமே சூப்பர் சூப்பரா செய்வாங்க
எல்லா குழம்புங்ளா
எல்லாமே செய்வாக ஒண்ணு கூட எங்க அம்மா செய்யாதது எதுவுமே இல்ல அந்தமே அம்மா வந்து கேட்ரிங் பண்றாங்க சர்வீஸ் பண்றாங்க அதனால அவுங்களோட அம்மா அவுங்க ஒர் சைட் பிஸ்னஸ் பண்றாங்க அதனால அப்டியே சூப்பரா இருக்கும் அது பாக்கும்போது டெம்டிங்கா இருக் கும் ஆனா எனக்கு சாப்டவே பிடிக்காது
இதா உங்ளுக்கு சாப்டு சாப்டு அந்த புடிக்காம போயிறது
அந்த மேரி ஆனா நா அப்பவே இருந்து அவ்ளோ சாப்ட மாட்ட எங்கம்மா சொல்லுவாங்க நீ அப்பைல இருந்தே லிமிட்டா தான் சாப்டுவ
உம் உம் ஒரு வேள உங்ளோட பழக்கம் அது சின்ன வயசுலந்து அப்டி
அப்ப சாப்ட்டு சாப்ட்டு வந்துருச்சு போலிருக்கு ஆமா அப்வே மண்டமல ரெண்டு வச்சு இத சாப்பிடு அப்டினு தா சாப்டுருப்பே சின்ன வயசுலந்தே கொஞ்ச ரவுடி மேரி ஆஹ்
குடுக்றத நம்ம சாப்ட்டு பழகணு அப்ப நம்ளுக்கு எல்லாமே தெரியும் சாப்ட்டுக்கலாம் இத சாப்புலாம் சாப்ட்டுதான் ஆவுனும்னு நெனப்
அப்பலருந்து வீட்டுக்கு நான் கொஞ்சம் செல்லம் அதனால வந்துட்டு எது இது வேணானா வேணா இது வேணுனா வேணு இப்டி பழகி கிட்டாங்க என்னைய அதனால என் மண்டையும் அப்டியே போயிட்டு ஓகே நம்ம இப்டி தா இருக்கனு போல அப்டினு இப்ப வந்து ஓகே ஓரளவுக்கு
புரிதுங்க தோழி ஓரளவுக்கு சாப்புலா
ஆஹ் சாப்புலா ஆஹ் சாட்டுகலா பின்ன பசி ருசி அறியாது ன்ற மாரி குடுக்கறத கஞ்ஜோ கூழோ குடிச்சிட்டு போ வேண்டி தான்
நம்ம சமைக்கிறதா இல்ல
நான் சமச்சுவச்சா சாப்புட்றான் ஆம்மா நாளைக்கி தம்பி தர மாட் கா நீ இப்படியே சமச்சு சாப்டு எனிகாது ஒரு வார்த்த சொல்டாங்களா அப்ற திருதிருனு முளிக் இருக்க வேண்டிதா நானு
அதனால சாப்டுக்கலாம்
ஆமா
அப்டிதான் தோழி நல்லதுதான் ஆனா இந்த மாரி சாப்டுறது ஏன்னா அது இப்ப டெய்லியுமே சைவம் அந்த நான்வெஜ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்டி சொல்றது ஜீர்னம் ப்ராப்ளம் ஆகும் அந்த மாரி நான் கேள்விபட்டுருக்கேன் தோழி உம் சாப் அப்டியே இருந்தா அது பண்றக்கு நம்மளுக்கு போர்ஹவர்ஸ் ஃபைவ்ஹர்ஸ் ஆகுது இல்ல தோழி அதே சாம்பாரூ இந்த மாதிரினா சீக்ரமா ஆயிடும் ஃப்ரூட்ஸ்சு அஜீரணம் ஆகுறதுக்கு அதெல்லாம் வந்து சீக்கிரேம் ஆயிடும் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே
ம் உஹம் உஹம் உஹம் அப்டியும் இருக்கலாம் மேபி ஆஹ
இச்.... அதனால கூட நீங்க சாப் நாம இருக்கறது நல்லது அது அப்புறம் வந்து பிக்மென்டேஷன் இருக்காது நம்மளுக்கு வந்து ட்ரை ஆ அதற்காக ஸ்கின் ஒன்னும் ட்ரை ஆகாது ஏன்னா நான் வெஜ்ன்னா கொழுப்பு இருக்கும் நம்மளுக்கு ஃபேட் விழும் வெஜ் சாப்பிடறதால அதெல்லாம் இருக்காது நம்ம நல்லா இருக்கலாம் க்ளோயிங் ஆவும் இருக்கும் ஸ்கின் வந்து உடம்பும் ஹெல்தா இருக்கும் எல்லாமே பண்றது நல்லா இருக்குகோம் தோழி நான் பார்த்த வரைக்குமே கூட நல்லா இருக்கும்
ஆமா எங்க வீட்ல இது மாரி சொல்லுவாங்க ஒரு வேளை நீ வெஜ்ஜு சாப்டுறதுனால தா இன்னும் இப்டியே ஸ்லிம்மா இருக்கியோ
ஆமாங்க தோழி ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு ஏறும் ஏன்னா நம்ம வந்து அன் டைம்ல சாப்பிடுறோமா அது ஜீரணம் ஆகாது அது மோஸ்ட் ஆஃப் ஃபேட் சாப்பிடுறோம் தோழி ஃபேட் வந்து கண்டிப்பா எல்லா இருக்கும் இப்ப சிக்கன் எடுத்த சிக்கன்லயே இருக்கு நம்ம பீஃப் எடுக்குறோனா பீஃப்லயும்
எது எடுத்தாலும்
ஃபிஷ் கூட நல்ல பேட் இருக்கு தோழி எல்லாருமே சஜக்ஷன் பண்றாங்க